ஹலோ ஆ வணக் க்கம் சார் கேக்குதுங்களா
ஆ வணக்கம் மேடம் கேக்குது உங்ளுக் கேக்குதா
ஆ கேக்குது சார் கேக்குது நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கமா நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே சார்
ம் என்ன பண்ணி ட்ரிக்கீங்க
ஆ ம் இப்பதா இரவு உணவெல்லா முடிச்ட்டு இருக்கக்கூடிய சிறு சிறு வேலைகள வந்துட்டு செய்வோ அப்டின் சொல்லிட்டு வந்தோ செர்
செரிங்க‌ மேடம்
ஆ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்டின்னா நம்ம அந்த காலத்துல இருந்த நல்ல பழக்க வழக்கங்கள் காலப்போக்குல இந்த காலத் ல மறைந்து போனது எதனால அதனுடைய நன்மை தீமைகள பத்தி ஒங்க கிட்ட தொடர்ந்து பேசலான் சொல்லிட்டு கால் பண்ணே சார்
சேர் பேசுவோ இப்போ இந்த உடற்பயிற்சியினுடைய அந்த நாள் கல்ல கை வேலையில செஞ்சோ எல்லா செய்யற எல்லா வேலையுமே உடற்பயிற்சி மார் தா
நிச்சியமா
இன்னைக்கு வந்து பாத்தீங்கனா எல்லாமே டெக்னாலஜி எல்லா எல்லா உடைய இதுக்கு வந்து பாத்திட்னா ஆ மிஷின்ஸ் வந்துருச்சு நாம் அ நம்மளுடைய மூளை ஏக்டிவேட் பண்ற மாரி கூட ஆர்டிஃபிசியல் இன்ட்லிஜென்ஸு இந் அந்த லெவல்ல வ வளந்திட்ருக்கு
கண்டி ப்பா சார் கண்டிப்பா நம்முடைய யோசனை திறன் கூட கம்மி பண்ற அளவுக்கு எல்லாமே நவீன மயமாக்கப் பட்டு விட்டது
ஆம்மா மேடோ யோஸ் னைத்திறன் இன்னிக்கி அன்னைக்கி இருந்தது புரா ஸ்டோரேஜ் புரா நம்மளுடைய மூள தா இன்னிக்கு ஸ்டோரேஜ் வந்து ஃபோன்ஸு மற்ற சோசியல் மீடியா மற்ற ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிக் வேற வேற அத யூஸ் பண்றாங்க
நிச்சியமா நிச்சியமா
திறன் அந்த ஒரு மனப்பாட திறனோ இப்ப பிள்ளைகளே பாத்தா அந்த நாட்கள்ல இந்த பிள்ளைகளுக்கு இப்போ வளந்து வருற பிள்ளைகளுக் ஊட்றாங்க அ அவர் இதே நம்ம வித்தியாசத்த பாக்கரமில்ல
நிச்சியமா சார் அந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்டின்னா நம்ம ஆசிரியர்கள் வந்து குழந்தைகிட்ட எதாவ்து கேள்வி கேட்டா பல புத்தகங்கள ஆ இது பண்ணியோ அல்லது தன்னுடைய பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி கிட்ட கேட்டு எழுதிட்டு வருவாங்க ஆனா இந்த கால த்துல வந்து பாத்தா எல்லாமே நவீனமயமாயிட்டனால அவங்க யோசிக்கிறதுக்கு கூட ரெடியா இல்ல சமூக வலைதளங்கள்ல்ல போட்டமா இதுதா விலையா அப்டியே எழுதிட்டு வந்தர்றாங்க
சொல்லீட்டு இருந்தாங்க அப்புறம் மறுடி அது மாத்ரமல்ல இன்னிக்கு வந்து பத்தின்னா அந்த உடற்பயிற்சின்ற வந்து கம்பல்சரி மாரி ஆயிட்ச்சு ஒரு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான நெலமைல பண்ற மாரி ஆயிர்ச்சி இப்போ ஏனா கேம்ஸோ மற்ற காரியம்னா அ ந்த நாட்கள்ல இருந்த சிறு பிள்ளைகளாட்டு யாரா இருந்தாலு வெளி விளையாட்டுகள் அ வெளையாண்டு பழகுனாங்க ஆனா இன்னிக்கு வந்து பாத்தினா வீட்டுக்குள்யே அந்த வீடியோ கே ம்ஸ் மற்ற இந்த மாரி விளையாட்டுகள் விளையாதனால கண்டிப்பா அவுங்குளுக்கு அது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா காலையில் நேரமா எந்திரிக்குணும் புடிக்குணுன்றத அவுங்குளுக்கு ஒரு இதாருக்கு இப்போ அந்த நாட்ல இக்றவங்க காலையில் நேரமா எந்திரிப்பாங்க ம்மா தோட்த்துக் போவாங்க வாக்கிங் அத வேல செய்யறதே அது ஒரு எக்சசைஸ்குன் தனி நேரோ ஒதுக்கினது கெடையாது
நிச்சியமா நி ச்சயமா சரியா சொன்னீங்க அந்த காலத்துல வந்து பாத்தம்னா அதே மாதிரி வீ ட்டு உபயோக பொருள்கள் வந்து ஆட்டிக்கல் அம்மிக்கல் அப்டிங்கறதெல்லாம் பாத்திங்கன்னா நம்முடைய கைகளுக்கு நல்லா வலு சேர்க்க கூடிய ஒரு செயல்பாடாதா இருந்துது துணி தொவைக்கிறதுக் கூட அந்த காலத்துல எல்லாருமே வந்து அ அந்த துணி துவைக்கிற கல் பயன்படுத்தி தா தொவச்சிருப்பாங்க அப்ப அவுங்குளுக்கு வந்து அவுங்களுடைய முதுகுத்தண்டு ஆகட்டு கை கால் ஆகட்டு எல்லாமே வந்துட்டு வலுவாதா இருந்தது ஆனா இந்த காலத்துல எல்லாமே இந்திரமய மாயிட்டனால அந்த கை கால் தோள்பட்டை வயது வலி அப்டிங்கிறது வந்து ஒரு முப்பது வயதிலேயே பெரும்பாலான பெண்களுக்கு வந்து வந்துருது ஏனா எல்லாமே வந்து இயந்திரம் ஆயிட்டனால அவங்க குமிஞ்சு நிமிஞ்சு வேல செய்யறதுங்கிறது வந்து குறைவாயிருச்சு அதுக்கப்புறம் மருத்துவர அணுகும்போது அவுங்க அதே அந்த ஆட்டாங்கல் அமிக்கல்ல தா இன்னிக்கு வந்து உடற்பயிற்சியா மாத்தி அத வந்து செய்ங்க அப்டினு சொல்லக்கூடிய ஒரு அவல நிலைலதா நம்ம தள்ளப்ப
இன்னிக்கு அது டெக்னாலஜின் சொல்ட்டு அதே இத தா மறுடி இது பண்றாங்க
நிச்சியமா
அ டெக்னாலஜின் சொல்ட்டு இப்ப கொஞ்சொ அத மாடனா பண்ணி இப்ப அந்த சை ஜிம்முக்கெல்லா போனம்னா ரொட்டேட்டர் அதுக்குன்னா அந்த வேலய நம்ம வீட்ல மொதக்கா செஞ்சது போலவே செஞ்சிருந்தம்னா அந்த இ இப்ப பாதிப்புமில்ல அந்த நாட்கள் வலிமியா இருந்தது கார்ணொ அவுங்க இயற் கையாலே உடல் ரீதியாக நெறையா அந்த வேலைகள் செய்யறதுனால தா அவங்க வந்து ரொம்ப பல பலமா இருந்தாங்க இன்னிக்கு தொட்டது எது எதுக்கு எடுத்தாலு மிஷின்ஸ் யூஸ்
உம் அதுவு இல்லாம பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஆண்கள் பெண் இதனுடைய உடல் அமைப்பே வந்து பாத்தீங்கன்னா அவங்க நல்லா ஸ்ட்ரென்தா இருப்பாங்க அவங்களுடைய கைகள் அதெல்லா அமுத்துனாலே வந்து நம்மனால முடியாது ஆனா இந்த காலத் களாகட்டு ஆண்களாகட்டு இப்டின் தெரியாம கீழ விழுந்தாலே அது ஒரு பெரிய ஆபத்த விளவிச்சி ஐ சீ யூ கோமா ஸ்டேஜ் அப்டிங்கற போகற அளவுக்கு வந்து ரொம்பவு ஒரு பலவீனமான அவள நிலைகள் தா வந்து இருக்க செய்யுது அவங்களுக்கு அந்த வலு அப்டிங்கறது வந்து அந்த காலத்து பெண்களுக்கு ஆண்களுக்கு தொண்ணூத்தைந்து சதவீதம் இருந்தது அப்டின்னா இந்த காலத்துல ஒரு ஐந்து சதவீத ங்கோட நம்மனால சொல்ல முடியல
சொல்ல முடியல இதுக்கு மெயின் வந்து காரணொ வந்து இன்னொரு மெயின் காரணொ என்னன்னா அந்த நாட்கள்ல வேர்க விறுவிறுக்க ஆண்களா இருக்கட்டு பெண்களா இருக்கட்டு வேல செஞ்சாங்க இன்னிக்கு வந்து ஒடல்ல இருந்து வேர்வ வர்றதே இல்ல வீட்டுக்குள்ளயே எல்லா வ காரியங்களையு செய்றாங்க அது இன்னிக்கு சிட்டியா இருந்தாலு சரி வில்லேஜா இருந்தாலு சரி அந்த ஒரு தன்மைய வந்து அவங்க இழந்து இழந்து போன மாதிரி சொகுசுன்னு சொல்றாங்க ஆனா அது நிமித்தமான ஏர்பட்ட உடல் ரீதியான விளைவினங்களெல்லா அவங்களே நமக்கு நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ற மாரி ஆயிடுச்சி அதனால இருந்த வாழ்க்க தா மிகவு ஆரோக்கியமானது மைண்ட் ஸ்ரெஸ் ஃபுல் இல்லாத நெலமைல எந்த கிராமத்துல வாழ்ந்தவங்க இன்னிக்கு நகரத்துல ஓட்டிபுட்டாங்க ஆனா மீண்டு மாரி உம்
அதே மாதிரி அந்த காலத்துல வந்து பாத் அப்டின்னா பக்கத்து கடைகளுக்கெல்லா போறோ அப்டின்னா பெரும்பாலானோர் வந்து நடந்துதா போ வாங்க அல்லது சொந்த ஊர்களுக்கெல்லா போறோ அப்டின்னா பேருந்து அந்த மாதிரி ஏறி போவாங்க அப் அட்லீஸ்ட் அந்த சமயத்துல தா அந்த கம்பி பிடிக்கிறது அந்த மாதிரி அதுவுமே வந்து ஒரு வ கையான உடல் பயிற்சி தா படிக்கட்டுகள்ல ஏறி எறங்குறது மலை கோயில்களுக்கு செல்றது அந்த மாதிரி ஒவ்வொன்னுக்கு க்குமே ஒரு காரண காரியத்தோட தா அந்த காலத்துல எல்லாமே இருந்தது ஆனா இந்த காலத்துல பேருந்து பயணம் அப்டிங்கறது மிக மிக கொறஞ்சிருச்சி ஒன்னா இரு சக்கர வாகனம் அல்லது நான்கு சக்கர வாகனத்துல ஏசி போட்டுட்டு ஆஹ் பயணம் பண்ணுவது இதை வந்து பெரும்பாலானோர் விரும்புகிறாங்க கடைசியில் அது நாளடைவில்ல இது அவங்களுக்கே வந்து உடம்பு உபாதைகள்லா மாறி அதுகப்றோ அந்த மாதிரி பயிற்சிகள் செய்வதற்காக யோகா வகுப்புகள் அல்லது ஜிம்மு அல்ல து மைதானத்திற்கு போயி ஆ உடல் பயிற்சி ஆசிரியர் கிட்ட பயிற்சி எடுத்துக்கங்க அப்டிங்கிற மாதிரி அதுக்குன்னு ஒரு தனி நேரத்த ஒதுக்கு ஒதுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து போறாங்க அத உணர்ந்து போற மக்கள் கூட ஓரளவுக்கு தப்பிச்சு குறாங்க இல்ல என்னால அங்கெயு போய் என்ன வருத்தமடைய செய்யும் வருத் வருத்திக்க விரும்பல அப்டிங்குறவங்கதா எதிர்காலத்துல வந்து பக்கவாதம் போன்ற பல நோய்களுக்கு வந்து சிறு வயதிலேயே ஆட்பட்டு ஆ மருந் தே வாழ்க்கை உணவே மருந்துங்குறதெல்லா மாறி மருந்துகளே தன்னுடைய உணவுகளாக எ எடுத்துக் கொள்ளக்கூடிய அவன நிலைக்கு வந்து தள்ளப்பட்ருக்கு
ஆ கண்டிப்பா இப்போ வந்து பாத்தீன்னா டாக்டர்ஸ் வெச்சு நம்ம போனாலு கூட அவங்களுக்கு அந்த டாக்டர் ஃபீஸ்ஸ பே பண்ணிட்டு மறுபடியு அவங்க அதுதா சொல்றாங்க இத பண்ணுங்க அத பண்ணுங்க சொல்ட்டு அதுக்கு நாம நம்ம நார்மலாவே நம்ம பண்ணிட்டு போய்டா எந்த பிரச்சனைையும் இல்ல இப்ப டாக்டர் கிட்ட டாக்டர் ஃபீஸ் ஒரு ஆயிர ரூவா ஐயாயிர ரூவா போனா அப்டின்னு போய்டு செலுத்திட்டு அவரு வந்து ரெண்டு மெடிசன எழுதி கொடுத்துட்டு மறுபடி இதெ ஒரு அ இது மு ரியாக்ட்ட மறுபடி பின்னாடி மறுபடி இதேதா அந்த உடல் உழைப்ப இது பண்ணுங்க அப்டின்னு தா அவரு சொல்றாரு அப்புறொ அதுக்காக நம்ம செலவு போயிட்டு தா நம்ம போறோ எதனா வந்து உடற்பயிற்சின்றது இந்தைய நாட் காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மிக ஒரு ஒரு அவசியமானது அப்டின்ற மாரி ஆயடுச்சு அது ஃபோர்ஸ் ஃபுல்லா ம எல்லாமே மாறிடுச்சு ஆனா அப்ப அந்த நாட்கள்ல அது வந்து பாத்தீங்கன்னா அது ரியாலிட்டியா அது நம்ம செய்யற வேலைகலோட அது கலந்து இருந்துச்சு அதனாலதா இன்னைக்கு அது வரத்துக்கு இருக்கு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வேலையா தெரியு நா யொ போயுச்சு அ
கண்டிப்பாங்க கண்டிப்பா அதே மாரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய உண வு முறைகளுமே பாத்தோம்னா சிறுதானியம் புரதச்சத்து நிறைந்த உணவுகள் அந்த மாதிரி நம்ம ஆ சமையல் அறைல இருக்கக்கூடிய அனை த்து பொருள்களுமே வந்து ஒரு மருத்துவ குணம் நிறைந்த தா தா இருந்தது அத பத்தினா விழிப்புணர்வு நம்ளுடைய பாட்டி தாத்தா அ நம்ளுடைய அம்மா அப்பா காலங்கள்ல வந்து அ பயன்படுத்திட்டு வந்தாங்க மஞ்சள் அப்டின்னா அது ஆன்டிசெப்டிக் சீரகம் அப்டின்னா அது வையிறு உபசம் மிளகு அப்டின்னா நமக்கு தொண்டைக்கட்டு அல்லது அ சா தொண்டைக்கட்டுக்கு பயன்படுத்துவாங்க அதுக்கப்புறொ வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி அப்டிங்கிறது தொடர் இருமல் குணமாகுறதுக்கு அல்லது இன்ஃபெக்ஷன் தொண்டையில இன்ஃபெக்ஷன் ஆயடுச்சு அப்டின்னா அத குணப்படுத்துறதுக்கு வந்து அது பயன்படுத்துனாங்க ஆனா இப்ப அந்த மாதிரி எல்லா இல்லாம எல்லாமே வந்து நவீனமயமாக்கப்பட்டு ஆ பேக்குடு ஃபுட்டா மாறிடுச்சு ஒரு நாள் சாப்பற மேகி வந்து அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து மூன்று மாதங்கள் ஆகுமா மா நம்ம ஒடம்புல இருந்து வெளியேறதுக்கு அது ஒரு சமூக ஆய்வறிக்கையில போட்ருந்தாங்க அதெல்லா படிக்கும் போது ரொம்ப வேதனையாதா இருந்துது இந்த மாதிரி உணவுகளையா நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலொ குழந்தைகளுக் கு வந்து குடுத்துட்டு வந்துட்டு இருக்கோ அப்டின்னு சொல்லி ஒரு எண்ணம் தோணுச்சு
நீங்க சொன்ன மாதிரிங்க மேடம் இப்போ நமக்கு நம்முடைய உடலுக்கு தேவையான அந்த மருத்துவ குணம் மிகுந்த காரியொ வந்து நம்முடைய சமையல் அறையிலயே இருக்கு அத தாண்டி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிசனுக்கு போறதுனால அந்த இங்கிலீஷ் மெடிசன் கொண் டாங் நெலமையில நம்ம இதாயிடனால ஒடம்புல அதுக்குதா ஓ ஒத்துழைக்குது ஒழிய இந்த நேச்சுரலான இப்போ நீங்க சொன்ன மாரி இஞ்சி மிளகு மஞ்சள் அதெல்லா எவ்வளோ ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது கடவுள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டியே நமக்கு அந்த கிச்சன்லயே வெச்சுருக்காரு வெல குறைவா நா இன்னைக்கு நம்ம ஃப் ஃபோட்டோ எ எடுக்கது தாலோ நமக்கு ஹாஸ்பிடல் போய் அந்த இங்கிலீஷ் மெடிசன்க்கு ஒடம்பு பழகி
பழகிக்கிறோ சமீபத்துல நா அ அறிஞ்ச ஒரு என்னுடைய சொந்த அனுபவம் ஆ இது வந்து நாங் க இருக்குறது வந்து மலை பிரதேசத்தின் அடிவாரத்துல தா வந்துட்டு எங்களுடைய ஊர் வந்து அமஞ்சிருக்கு ச் சோ இங்க அடிக்கடி வந்து வெயில் நாளு அதிகமா இருக்கு மழை நாளு அதிகமா இருக்கு இப்ப கூட முழுமையான மழை பேஞ்சு மழை காலம் மாதிரிதா இருக்கு அப்ப சில சமயங்கள்ல வந்து சளி இருமல் தொந்தரவு வந்து நுரையீரல்ல வந்து சளி கட் டிக்கு அப்ப நமக்கு வந்து செரமமா இருக்கும் போது பாத்தா நம்ம வழக்கமா ஆ மருந்து கடைகள்ல தா மருந்து வாங்குவோ எனக்கு பெருசா அலோபதி மருந்துகள்ல வந்து பெருசா உடன்பாடு இல்ல இயற்கை உன் மருத்துவத்துல தா எனக்கு வந்து ஆர்வொ அ திகொ அப்ப எனக்கு தெரிந்த ஒரு அ என்னை விட வயதில் மூ மூத்த ஒரு ஆ பெண்மணியிடம் பேசும்போது இந்த மாதிரி சிரமம் இருக்கு மழை காலங்கள்ல திடீர்னு அதிக வெயில் இருந்து மாறுறப்ப இந்த மாரி இரு க்கு எனக்கு வந்து மருந்துகள் எடுத்துக் கொள்வதுல உடன்பாடு இல்ல அப்டின்னு சொல்லும் போது அவங்க ஒரு கை வைத்தியொ சொன்னாங்க நீங்க ஓ கொஞ்சொ ஓம மட்டு வீட்டுல வாங்கி வெச்சுட்டு ஒரு சுத்தமான துணியில சிறு மூட்ட மாதிரி கட்டி வெச்சுக்கங்க எப்ப உங்களுக் கு இந்த மாதிரி தொந்தரவு ஏற்படுதோ அத வந்து விக்ஸ் இன்ஹேலர் அந்த மாதிரி எல்லா எ பயன்படுத்துவதற்கு பதுவா இத வந்து நீங்க தொடர்ந்து சுவாசிங்கன்னு சொன்னாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க இருந்தாலு அந்த வ வயதில் பெரியவங்க சொன்னால நம்ம பயன்படுத்திதான் பாக்கலாமே அப்டின்னு சொல்லி நா பயன்படுத்தி பாத்த பயன்படுத்தி இரண்டு நிமிடங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா நுரையில இருந்த அத்தன சலியுமே வந்துட்டு வாந்தியா வெளில வந்துருச்சு அதுக்கப்புறோ எனக்கு அந்த தொந்தரவுல முழுமயா விடுபட்ட அது மட்டு நா பண்ணல